வணக்கம் வணக் கம்
எப்டி இருக்கீங்க
கே நீங்க
நா ரொம்ப நல்லாருக்கே என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா
இன்னு இல்லங்க சாப்பட்டோ நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டேங்க நல்லதா சாப்ட்டேன செரி இன்னைக்கு சண்டோயாச்சே அப்போ ஊர்ல இருந்து வந்துருப்பீங்க காலைல இருந்து என்னதா பண்ணீங்க என்னைக்கு வந்தீங்க ஊருக்கு காலைல இருந்து என்ன பண்ணீங்க வந்ததுல இருந்து என்னதா பண்ணீங்க
எனக்கு வர்றதா ஃபஸ்ட் ப்ளானே இல்லங்க எப்டி சொல்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நில செரி அதனால வந்தே ஆவணு அப்டின்ற ஒரு கட்டாயத்தினால வந்தே ஏன்னா என்ன பண்றதுன்னு வச்சுக்கோங்களே இல்ல என் த எ எனக்கு வந்து ஒ பாத்தீங்கன்னா என் தம்பி ஒருத்தெ இருக்கா அவனதா வந்து கொஞ்சோ பேங்க்ல கொஞ்சோ ஒரு சில விஷயம்லா பேச வேண்டியதா இருந்தது சரி அதெல்லா போயிட்டு டீட்டெயல்ஸ் கேட்டு வரனதுக்காக அவ வந்து ஒரு டெம் நானு அவனுதா போலான்ற மாரி ஒரு ப்ளான் இருந்தது அப்ப இவ என்ன பண்டா என் கிட்ட சண்ட புடிச்சகிட்டே இல்ல என்னாலல்லா போ முடியாது ம் இவ கூடலா என் கூட என்னால போ முடியாது வேனா நா தனியா போய் கேட்டு வரே அப்டில்லனா நீங்க அவள வேனா அனுப்பி வுடுங்க அப்படின்ற மாரி சொல்ட்டா ஆ செரின் சொல்ட்டு செரி ஓகே செரி நீயே போய் கேட்னு வா ஏன்னா செரி எதுக்கு தேவையில்லாம போயிட்டு வரணும் இவன் என்னா பண்ண செரி நா போய் கேட்டுவரேன் அப்டின்னு சொல்லிட்டு கெளம்புனா அவெ போனவே ஒன்னு தெளிவா கேட்டு வந்துருக்கணும் போனவே ஒழுங்கா கேட்டுனு வரலங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது இதுக்கு எவ்வளோ பே பண்ணும் இதுக்கு எவ்ள பே எதுவுமே ஒழுங்காவே கேட்டுனு வரல இவன் மட்டும் வந்து ஏதோ சொன்னா எங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு ஒன்னும் புரியல ஆ அப்புறோ ஒரு ஒரு ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா இந்த மாரி வந்து நீங்க சம் அமௌன்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க செரின் சொல்லிட்டு இவங்க என்னா பண்ணிருக்காங்க ஒரு அமௌண்ட் வந்து கட்டிருக்காங்க போல கட்டிட்டு பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து டைரக்டா போயிட்டு இன்ட்ஸ்ரெட்ல விளாம இது என்ன ஆயிட்டு அப்படின்னா அசல்ல போய் விழுந்துருச்சு போல இவங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது மாரி கைபேசில வந்து நாங்க வந்து பாக்குறோம் பாக்கும்போது இதனெடா இது இது அரியர் அமௌண்ட் அப்டின்னு காமிக்குது அப்டின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோ அப்ப பாத்துட்டு மாரி போயிட்டு பேங்க்லே போயிட்டு கேக்கலா அப்டின்னு சொல்லிட்டு போய் கேக்க ஆரம்பிச்சோ அம் இவன கூப்ட்ருக்காங்க பிடிச்சு செம்ம திட்டு‌ தி காங்க எங்க அம்மா அவன இந்த மாரி வந்து ஒரு விஷயம் போய் கேட்டு வர கேட்டு வந்தா ஒழுங்கா போய் கேட்டு வர்றது கிடையாது நம்ம என்ன பணம் வச்சிருக்கோமா அதுது நம்மளால பணம் செலவு பண்ண முடியுமா எதுக்கு தேவையில்லாம இந்த மாரிலா பண்ணினு இருக்க அப்டி இப்டின் சொல்ட்டு கத்திட்ருந்தாங்க கத்திட்டு அப்புறம் சரி என் கிட்ட சொன்னாங்க சரி நா என்ன சொன்னே சரி நா வரமா நாம போயட்டு என்னன்னு கேக்கலா அப்டின்னு சொல்ட்டு அப்புறம் தாங்க நா கெளம்புனே கெளம்பி வந்து அ வந்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு பேங்க்குக்கு போயிட்டு அன்னைக்கு பாத்தா கரெக்ட்டா வந்து அ பேர் என்னது மேனேஜர் வந்து பத்தீங்கன்னா அன்னைக்கு வரல அப்புறம் என்ன பண்றது சொல்லி சொல்ட்டு அவருடைய ப மொ பைல் நம்பர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து வாங்கின் வன்ட்டே சரிங்க சார் நா வந்து உங்களுக்கு வந்து கால் பண்றே நீங்க கால் நா நீங்க வந்துட்டீங்கனா என்னனு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ட்டு நாங்க ஒரெட்டு சொல்ட்டு நாங்க வந்துட்டோம் கெளம்பி அப்புறம் வரும்போது எதது இங்கந்து நட கொஞ்ச ரொம்ப தூரம் நடந்து போற மாரி இருந்தது வேற அப்ப நடந்து போயினு க்கும்போது சுத்த மாலே எங்க அம்மாவால நடக்கவே முடியல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கால்வலி ரொம்ப அதிகமா இருக்கு என்ன பண்ணாங்க அவங்களும் மெதுவா மெதுவா நடக்கறாங்க ஒரு கட்டத்துல சுத்தமார அவங்கள நடக்கவே முடியல அப்புறம் நானே தா கேட்டே நம்ம ஏதாச்சும் வந்து இந்த பழரசம் அந்த மாரி எதனா குடிக்கலாமாமா அப்படின் சொல்ட்டு கொஞ்சம் உங்ளுக் க்காங்க ஒக்காரதுக்காவது கொஞ்சம் எடம் இருக்கு அப்படின் சொல்ட்டு அப்புறம் சரின்னு சொல்ட்டு சொன்னாங்க அப்புறம் நாங்க போயிட்டு என நா வந்து பாத்தீங்கன்னா அப்டின்னா ஒரு மாதுள ஜூ எங்க அம்மாக்கு வந்து ஒரு மாதுளையு அதுக்கப்புறம் என் தம்பிக்கு எங்க அம்மாவுக்கு வந்து என்னன்னா ம் எனக்கு வந்து இந்த செவ்வாழப்பழம் இருக் குல்லங்க அத வந்து பாத்தீங்கன்னா வந்து குடிச்சிட்டே அப்புறோ குடிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ட்டோ கெளம்பிட்டோ கெளம்பிட்டு அதுக்கு அப்றமா போய்ட்டு தா அப்றந்தா இந்த எல்லாத்தையு வந்து பாத்துட்டுனா வந்து கேட்டுட்டு வந்தோ சரி என்ன பண்றது அப்புறோ அப்புறோ முடிச்சுட்டு அப்புறோ அங்க இருந்து அப்டியே கெளம்பி வந்தோ அப்றோ பேருந் துல ஏறி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறோ எனக்கு வந்து ஒரு சில வேலைல்லா இருந்தது அந்த வேல எல்லாத்தையு நா வந்து பாத்தீங்கன்னா வந்து முடிச்சே முடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ட்டே கெளம்பி கொல்லைக்கு போனோ கொல்லைக்கு போயிட்டு அப்புறம் சும்மா எங்க ஊர்ல வந்து பாத்தீங் வச்சுக்கோங்களே மழையே இல்லாம இருந்துச்சுங்க அப்புறோ என்னா பண்ச்சுங்கன்னா நா போன நேரமா என்னன்னு தெர்ல மழ வெளுத்துக்கட்டிடுச்சு சரி நல்ல மழ தா அப்போ வந்து நம்ம வச்சிருக்க பயிர் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா வந்து நல்லா மழ ஏன்னா மழ இல்லாம ரொம்ப பயிர் எல்லாமே எல்லாமே வந்து ஒரு மாரி கருக ஆரம்பிச்சிச்சு அதனால எல்லாத்தையும் பாத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாக்குறோ சரியான மழ நல்லா அடிச்சு தொவச்சு எடுத்துருச்சு வீட்டு கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல மழ அப்படியே கொல்லைக்கு போறோ கொல்லைல மழையே இல்ல அட கடவுளே இதுக்காடா வந்து நல்ல மழ வரணு நல்ல மழ வரணுன் வேண்டினுருந்தோ அ அப்படின்ற மாரி ஆயிடுச்சு அப்பறம் கொல்லைல மழையே இல்லங்க என்னா பண்றதுனே தெரில அப்பறம் வன்டோம் இதா நடந்துச்சு நா வந்தலருந்து நல்ல சரியான வேல ஆனா அப்பறோ இன்னைக்கு வந்து காலைல என்ன பண்ணே எழுந்தே அம்மா வந்து பாத்தீங்கன்னா காலையிலயே போய்ட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன் வாங்கிட்டு வந்து டு அவங்க சமைக்க ஆரம்பிச்டாங்க நாங்க என்ன பண்ணோனா போய்ட்டு ஆ வெள்ல போனே வெள்ல போயிட்டு இந்த மாரி கொஞ்சம் ஒரு சில ஒரு மாறி குப்பையா இருந்துச்சு எங்க வீட்டுக்கு பின்னாடி அது எல்லாத்தையு கொஞ்ச கிளீன் பண்ணோம் அ எலுமிச்ச மரத்துல அந்த எலுமிச்ச காய் எல்லாத்தயு பறிச்சு ப்றோ படிச்சு முடிச்சுட்டு அப்பறோ வந்து ஒரு சில கல்லு மண்ணு எயாத்தியு பொறுக்கி அந்த எடத்த அப்டே கொஞ்சோ க்ளீன்னா பண்ணி வெச்சங்க அத பண்ணதிக்கி எ பெண்டு நிமிந்துச்சு எனக்கு இன்னிக்கி செரியான வேல இன்னிக்கு ஒரு மாரி டயர்டா ஆயிடுச்சு இதெங்க நா இன்னிக்கு பண்ண அப்பற மதியோ ஒரு தூக்கத்த போட்டு யே ஆ படுத்து முடிச்சச்சு தூங்கிட்டு அப்பறந்தா இப்பதா எழுந்து ஒரு தேநீர் அருந்து விட்டு அதுக்கப்பறோ செரி சும்மா உக்கான்னு இருக்கோ இப்ப
ம்
உங்குளுக் எப்டி போச்சு
எனக்கு ஒண்ணு பெருசா போலைங்க காலைல எழுந்துட்டு ஆவ் இன்னிக்கி மாமா ஒருத்தருக்கு அவுங்க பையனுக்கு வந்து பறந்த நாள் சொல்ட்டு நைட்டு ஃபோன் பண்ணாரு இந்தமாரி தம்பி இதுமாரி நாளைக்கு பசங்குளுக்கு பிறந்த நாளு அதனால ஒனக்கு வந்து நாங்க புகைப்படோலா அனுப்பறோ நீ என்னா பண்ணு அத கொஞ்சோ நல்லா எடிட் பண்ணி என்க்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெக்கிற மாரி எனக்கு வந்து வீடியோவா அனப்பு அப்பின் சொன்னாரு நா என்னா பண்ணே செரி மாமா அப்டின்ற சொல்ட்டே இதுக்கு முன்னாடி அப்போ பண்ணி குடுத்தே எப்போ அது ஒரு ஒ நாலஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி அத பாத்துட்டு இப்பயு கேட்டாரு செரினோனே எனக்கு எந்த சாஃப்ட்வேரு இது எல்லாமே வச்சில்ல அப்பற என்னாச்சு செரி தம்பிக்கிட்ட சொல்லி எடிட் பண்ணில்லா அப்டின் பாத்தே அவ தம்பி வந்ததே பத்தர பதினோரு மணி ஆயிடுச்சு அவ வரத்துக்கு அது சாப்ட்டுட்டு அது அப்பறோ அவன்ட்ட சொன்னதுக்கு அப்பறோ பாத்தா அவறோ தூங்கிட்டா எடிட் பண்ல மாமா காலைல ஆறு மணிக்குலா கரெக் டான்னு ஃபோன் அட்டக்கிறாரு என்னடா தம்பி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்கினுன்டா ஒன்னும் வீடியோ அனுப்பிட்டிய ரெடியடா ரெடி பண்ணிட்டியாடா அனுப்படான்றாரு ஆனே உனே அதுக்கப்புறம் என் தம்பியை எழுப்பி கேட்டால் அவன்னும் தூங்கிட்டான் நான் பண்ணலன்னான் அதுக்கப்புறம் மாமா இருக்கும் மாமா அந்த உடனே எடிட் பண்ணி அனுப்புறோ அப்பிடின் சொன்னே அதுக்கப்பற அவன மறுப்படியு எழுப்பி அவன மறுப்படியு எடிட் பண்ண சொல்லி மொதல்ல ஒரு ரெண்டு வீடியோவா வேணுனு கேட்டாரு இந்தமாரி வந்து செரி ஒ சின்ன பசங்க இருக்கிற ஒரு வீடியோ பெரிய பசங்க இருக்கிற மாரி ஒரு வீடியோ வளர்ந்த பிறகு ஒரு வீடியோன்ற மாரி சொன்னாரு செரி அதேமாரி நானு என்ன பண்ணே அவன்ட்ட சொல்லி இந்தமாரி பண்றா அந்தமாரி பண்றான அவன்கிட்ட சொல்லி சிம்பிளா அவ பண்ணா அப்டே உக்காந்து பக்கத்துல உக்காந்து அந் வீடியோ ரெடி பண்ணி எடுத்து போட்டு அனுப்சாச்சு அவர அனுப்பி அவர்து எத்து அத ஸ்டேட்டஸா வெச்சாரு ச்ச இப்ப எனக்கு என்ன ஆச்சிரியன்னா ப அவுங்குளுக்கு அதாது அவுருக்கு திக்கு ஒரு அம்பத்தஞ்சு ஆ ஒரு அம்பத்தாறு வஸ்சு கிட்ட இருக்கோ எனக் தெரிஞ்சு அவுருக்கு ச்ச ஆ அம்பத்தாறு அம்பத்தேழு கூட அம்பத்தாறு இருக்கோ அதா நெனக்கிறே தாரு இருக்கோ ஆ அவுருக்கு என்ன நா இந்த ச்ச இப்ப இந்த வந்த பிறகு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெக்கணோ அதெல்லா வந்து பாத்தீங்கனா ஒரு என்க்கே கொஞ்சோ எப்டி சொல்றது கொழந்தத்தனமா இருக்கிற மாரி தெரிஞ்சது என்னட அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வெக்கிற்துக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்காங்களே அப்டின் சொல்ட்டு ஆ இப்ப எந்த வாட்ஸ்அப்லா ச்ச கொஞ்ச ஆச்சிரியமாதா இருக்கு என்ன சொல்றதுன் தெரில ஆ இவுங்க எந்த அளவுக்கு ஓ அது அந்த வாட்ஸ்அப்லா இவுங்குள வந்து வாட்ஸ்அப் இந்த சமூக வலைத்தலம் வந்து அவுங்குள எந்தளவுக்கு உள்ள அழுத்தி வெச்சிருக்கு அப்டின்றத பாக்கம்போது கொஞ்சோ வந்து இது கொஞ்ச ஆச்சிரியமாதா இருந்தது காலைல அதன் பிறகு அவுருகிட்ட சொன்னோனே செரி மாமா சொல்ட்டு எல்லாத் த வீடியோலா ரெடி பண்ணி அனுப்பியாச்சு அப்புறம் பாத்னா ஒரு ஸ்டேட்டஸ் வெ கிறார் ரெண்டு ஸ்டேட்டஸ் வெச்சாரு பாத்தே அதுதா இத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க இந்தமாரி வந்து சமூக ஊடங்கங்கள் வந்து ஆ இன்னிக்கி இருக்கூடிய ஆ வயது வித்தியாசம் இல்லாம அனைவரையு வந்து ஆ அம் ச்ச அது அத வந்து அது பிடில வந்து வெச்சுகொள்ளு வ வைத்து கொள்கிறது அத பத்தி நீங்க என்ன நெ நெனைக்கிறீங்க
அதாவ்து ச்ச நா என்ன சொல்வானா இந்த சமூக வலைதளோ அப்டின்றது வந்து பாத்தீங்கனா எல்லாருமே வந்து அ எல் எல்லா நம்ம தெரியுல அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமு நஞ்சுதா சோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த தேவைக்கு மட்டு நம்ம வந்து பாத்தீங்னா உபயோகப்படுத்துணு அப்டின்றதா என்னுடைய கர்து நம்ம வந்து என்னா பண்றோனா சமூக வலைதளோ அப்டின் நம்ம சொல்றோ அதுல இருக்க நல்ல விஷயத்த எடுத்துக்காம ச்ச நெறைய அதுல வந்து பாத்தீங்னா தேவையில்லாத கருத்துக்கள் நல்லா இப்பம் ச்ச இப் ஏதோ ஒருத்தௌங் அவுங்க வந்து பாத்தீங்னா ஒரு ம் ஒரு வீடியோ எதாச்சு ஒன்னு போட்டுருக்காங்கனா ச்ச அது கீழ போயிட்டு தேவையில்லா கருத்துக்கள வந்து பாத் டின்னுவோ தெரிவிக்கறது நல்ல கருத்துக்கள் சொல்றது தப்பு கெடையாது ஆனா தேவையில்லாம கருத்துக்கள் சொல்றதுதா நா வந்து தப்பு அப்டின்ற மாரி நா நெனைக்கிறே அதுவு இல்லாம நாம என்ன பண்றோனா ஆ ச்ச நமக்கிருக்கிறத் வே வேலையை விட்டுட்டு ஒரு சில டைம்ல வந்து என்ன பண்றோ இப்ப நா ஒரு படிக்கிறேனு வெச்சுக்கோங்களே இப்ப அந்த டைம்ல நா வந்து படிக்காம என்ன பண்வனாம் அப்ப ச்ச இப்ப எப்டி சொல்றது ஒரு ஒரு புக்க எடுக்குறோ ஒரு புக்க எடுத்து படிக்லான் அப்டின் சொல்ட்டு படிக்கலா நெனைக்கும் போது கூட ஆ சும்மா மண் நம்ம மண்டைக்கு என்ன பொரணிக் எதனா ஒரு பாட்டு ஓடோ நம்ம இத பாத்தோல அப்ப நம்ளால, படிக்கிறது கூட வந்து ஒரு கவனோ செலுத்தி படிக்க முடிய மாட்டுது நா என்ன சொல்வனாம் ஆ கொஞ்ச நேரோ நம்ம பாக்கறமோ பாக்லையோ ஏனா எல்லாராலயு வந்து பாத்தீங்னா இப்ப இந்த சமூக வலைதளங்கள்லா வந்ததுல இருந்து கட்டுக்கோப்ப நம்ளால இருக்கிறதுல்லா ரொம்ப கஷ்டோந்தா அப்ப நம்ம வந்து என்ன பண்லானாம் கொஞ்ச நேரம் நம்ம பாக்கறோமா மீதி நேரம் என்ன பண்லானா எதனா வந்து ஒரு புத்தகம் படிக்கிறது எதாச்சு ஒரு கத புக்க படிக்கிறது இந்த மார்லா நம் போயிட்டுருந்துச்சுனா ச்ச நம்மளுடைய அறிவுத்திறனு கொஞ்சோ வளரோ ஏனா நம்ம அந்த சமூக வலைதலைலயே நம்ம வந்து ரொம்ப மூழ்கி இல்லாம ச்ச இந்த மாரி கொஞ்சோ வெள்ல போயி விளையாட்றது நம்மவு வெள்ல போ நம்ம உடற்பயிற்சிதா செய்யணு அப்டின்றது கட்டாய கெடையாதுல்ல இந்த மாரி வெளிலெல்லா போயிட்டு விளையாடம் போது ச்ச இதெல்லாமே நம்ம கொஞ்சோ எப்டி சொல்றது அ கொஞ்சோ உடற்பயிற்சியா இருக்கோ அப்டின்ற மாரி நா நெனைக்கிறே இதுதல்லந்து நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நீ சொல்றது மிகச்செரியானதுதா ஆ சமூக வலைதளங்களு ஒரு அளவோட வச்சு இருக்குது நல்லது இப்ப மாமா சொன்னல்ல அவரு பாத்னா ரொம்ப மு அவரு வந்து எப்பிடி சொல்றதுனா இந்தளவுக்கு அவுங்கள வந்து அவுங்கள வந்து சமூக வலைதளங்களா வந்து உள்ள ஆழ்த்தி வச்சுருக்குது அதா சொன்னே தவிர் து அவுர்லா வந்து ஒரு அளவோடுதா பயன்படுத்துவாரு ஆ அதிகபட்சோ என்னான் பாத்தீங்னா அவரு வாட்ஸ்அப் பயன்படுத்துவாரு வாட்ஸப்ல என்ன வரும் பாத்தீங்னா அவர் வந்து நம்ம நட க்குற நிகழ்வு வந்து ஸ்டேட்டஸா வெக்கணு இப்ப நா அப்டிதா யோசிச்ச இந்த ஆரம்பத்துல இந்த கைப்பேசி வாங்குன காலக்கட்டத்துல இந்த வாட்ஸப்ல ஸ் டேட்டஸ் வெக்ணுன்ட்டு ஒரு ஆர்வொ இருக்கு கொஞ்ச நஞ்சொ இல்ல அது மேல வச்சு தள்ளுவோ ந ம ஒ ரு அஞ்சாறு ஸ்டேஸ்லா வெக் ச அப்ப அதத் தாண்டி அதுல கொஞ்ச நாளு வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்ச நாளுக்கப்பறொ அதுல ஒரு தெளிஞ்சி இத நம்ம வக்கிறதுல்லா எதுக்கு வெக்கணு இத யார் பாக்குறாங்க அவ்ங்களுக்கு எதுக்கு நம்ம மெனக்கெட்டு இதெல்லாம் போய் தேடி கீடி வச்சுட்டு இருக்கணு இத அவங்க பாக்குறத்னால நம்ளுக்கு என்ன கெடைக்க போது அப்டிலா யோஸ்சி அதுக்கப்பறொ அதுக்கப்பறொ அத பத்தி பெருசா ஆர்வமின்மை ஏற்பட்ருச்சு அதுக்கப்பறொ அதெல்லா பண்றதில்ல இதுல்லா நம்ம போய்ட்டு இதுல வந்து இப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான் வச்சுங்கள சோஷியல் மீடியா பத்தி ஒரு எக்ஸ்பீரியன் ஸ் இருக்கு நமக்கு இப்ப இவங்கல்லா மறுப்படி இதெல்லா ப இத பறுப்டியு ஸ்டாட் பண்ணிப் பாக்கும்போது அவங்கள வந்து எனக்கு வந்து எப்டி தெரிதுன்னா இன்னு கொஞ்சொ இம்மேச்சூர்டா தெரிது இன்னு ஸ்டேட்டஸ்லா வெக்கிறது இப்ப ஸ்டேட்டஸ்லா வெச்சுக்கிட்டு அத பெரிய அந்த ஃபயர் உட்டுட்டு இருக்குறதுலா இப் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இம்மெச்சூர்லா தெரியுது இதெல்லாம் பாத்துட்டு கொஞ்சம் இதெல்லா நானும் இத ஒரு காலத்துல பண்ணியிருக்கேன் அ பண்ணிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு ஓரு சில காரணங்களால் ஒதுக்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அதெல்லாம் பாக்கும் போது கொஞ்சம் ஓ நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்த ஸ்டேஜில் இப்போவங்க இரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு வேற ஒன்னும் கிடையாது நம்பளுக் நேரம் குறைவாக இருக்கிறத இந்த உரையாடலை இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்